ஹலோ
சொல்லுங்க பேசுங்க
என்ன பண்றீங்க
தோ சும்மாதா இருக்க போர் அடிக்குது நீ என்ன பண்றீங்க
நானு‌ சும்மாதா இருக்கே அதாச் சும்மா கால் பண்லாமேன் கால் பண்ண
அப்டியா எப்டி போது டே இன்னிக்கி
டே என்ன போது கால ஏன்ச்ச சாப்ட செரி போர் அடிக்குதேனு சொல்ட்டு கால் பண்லான்ட்டு கால் பண்ணிருக்கே
ஓ செரி செரி
உங்ளுக் எப்டி போது டே இன்னிகி
காலைல எந்துருசே வேல பாத்த அப்டியே சும்மா சுத்திட்டே இருந்த ஓகே எங்கனா போலா அப்டின் சொல்ட்டு மேஃப் போட்டு பாத்தே லொக்கேஷனு எதுவு செட் ஆர மாரி இல அதுனா வீட்லயே இருக்க
அப்டிங்ளா செரி செரி அன்னைக்கு என்ன சமயல் உங்க வீட்ல
இன்னைக்கி சாமி கும்டுவாங்க அன்னால வந்து எதுனா சாப்பாடு சாம்பார் அந்த மாரி வெப்பாங்க உங்ளுக் வெக்க தெரிமா சமயல்லா வெப்பீங்ளா நல்லா
ஆஹ் நல்லா செய்வே
எப்டி என்ன மாரி சமைப்பீங்க
அஹ் என்ன மாரி சமப்பீங்களவா இப் எப்டி சமைப்பனா எல்லாருமே சமைக்கிற மாரிதா சமைப்ப
இல்ல உங்ளுக்கு சமயலு எந்த அளவுக்கு தெரியு நல்லா சமைப்பீங்ளா ல்ல ஒரு ஆவரேஜ்ஜா இல்ல ஓகே மீடியமா
நல்லாவே செய்வே
நல்லாவே செய்ய எந்த டிஷ் நல்லா செய்வீங்க ரொம்பவு
நானா எல்லாமே ஆவரேஜ்ஜா செய்வந்தா ஒரளவுக்கு எதுமே நல்லாவே இல்ல வாயிலே வெக்க முடியாது அந்த அளவுக்குலா நா வந் க்கு செஞ்சது இல்ல மேபி செஞ்சனா சொல்ற கண்டிப்பா
செரிதா
நீங்க எப்டி செய்வீங்க சமையலு
நானா நா ஒரு ஃபன் பண்ணுவே வெச்சு சமையலு எப்டி ஃபன் பண்வ ஆமா பாதி சமைக்கும் போதே சாப்ட்ருவே மீதி செய்யும்போதே கொட்டிடுவே அவ்ளொதா
அப்டிங்ளா
உமா
கே
நீங்கலா சின்சியரா பொறுபா சமைபீங்கல அந்த பொறுபாலா நா சமைக்க மாட்டே ச் எனக்கு சமைக்க இ புடிக்கு சமைப்பேன் ஆனா இப்டிதான் சமைக்கணும்ன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல்லா வச்சுக்க மாட்டே
ஓகே
என்ன புடிக்குமோ எத்துக் கொட்டுவே என்ன புடிக்குமோ எத்து சமை ப்பே கின்டுவே அவ்ளோதா
அப்டி சேரிங்க சேரிங்க
நான் போர்ரதா ரெசிபி
ஓகே பாவோ உங்க வீட்ல இருக்கவங்கல்லா ரொம்ப கஷ்டபடுவாங்க
கஷ்டப்படுவே என்னா சமைக்கிறேனு எனக்கு தெரியாது அவுங்களுக்கு தெரியாது நா சாப்
நீங்க உங்க கல்யாண ஆயிச்சா
கல்யாணமா இல்ல ஆவல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா
இல்லங்க இல்லங்க
ஆஹ் அத என்க் கல்யாணம ஆவல ஆனா ச் தெரியல அத பத்தி ஐடியாவும் இல்ல
ஐடியா இல்லன்னா புரில
ஐடியா இல்லனா பண்ணிக்கலாமா அப்டின்னு யோசனையே வர மாட்டிக்கிது
ஓகே
ம் ஆமா
ம் சரி ஓகேங்க அப்புறம்
அப்பறோ எப்டி போகுது நானு கமிட்மெண்ட் வச்சுக்கணும் ஒரு ஃப்ரீயா இருக்க மாரி இருக்கா ச் நெறைய கமிட்மெண்ட் இருந்ததுன்னா நமக்கு தெரியாது டைம் போறது அப்டியே போயிடும் ஆனா இந்த கமிட்மெண்ட் தா ஆகமா ஆக முடில
அப்டிங்ளா
ஆமாமா அது மாரி கோல்டா இருக்கு வேற சரி இப்போ டிரெஸ்ட் எடுக்கலாமா இல்லன்னா வீட்ல இருக்காம வேற எங்கனா போலாம அப்டியே அதே தாட்ல இருக்கே
வெளிய போங்க
வெளிய போறதுனா வெயிலா இருக்குல்ல மோஸ்டா
ஏதாவது சன்ஸ்கிரீன்லா போட்டா ஜாலியா வெளிய போக வேண்டியதா இதுக்கு அப் ப்பற வெயிலு வெயிலு பாத்துட்டுறு வெளிய போக முடியுமா
ஏ உங்களுக்கு வெளிய போக
ஆஹ் ஐய்ய எனக்கு வெளிய போக ரொம்ப புடிக்கு நா வெளிலதான் சுத்திட்டு இருப்பே எப்பவுமே இன்னைக்குதா ஏதோ ச் சோம்பேரியா இருக்குன்னு சொல்ட் டு நானே வீட்ல இருக்கே
ஆஹ் எங்கெல்லா போயிருக்கீங்க இது வரைக்கு நீங்க
நான் வந்து நெறய பிளேஸ் போயிருக்கே நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அது அதுக்கேத்த மாரி நா சொல்வலே
உம் உங்களுக்கு எந்த இடம் வந்து ஜாய்ஃபுல்லா இருக்கு நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கறே
அஹ் நாவந்து எனக்கு ரொம்ப சைலண்டா பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா எண்ணூர் பீச் இருக்குல்ல
ஆமா
ஐயோ அங்க போனீங்கன்னா அப்டியே மனசே நிம்மதியா இருக்கு
ஓஹோ நம்மளுக்கு சாப்பாடு தா எனக்கு எந்த நிம்மதியா சோறு போடுறாங்களோ அங்க போனு நா நிம்மதியா இருப்பே
ஐயோ நல்ல ஹாபிங்க உங்களுக்கு
ஆஹ் ஆமா என்னங்க சாப்பிடாத வாழ்க்க என்ன வாழ்க்க எல்லா சொல்லுவாங்க மழ பிடிக்காத வாழ்க்க என்ன வாழ்க்கனு மழ வந்தானாங்க மழ வெயில்
தத்துவமா அடிச்சுவிட்றிங்க
அப்டியே வந்து போ அத வந்து பை மேனுபேக்சரிங் டிஃபெக்டு என்ன பண்றது
செரி செரி
இப்டியே போயிட்டுதா இருக்கு பாக்கலா என்னா நடக்கு
காலா காலத்துல ஒரு கல்யாண பண்ணா நல்லா இருக்குல லைஃப்
எதுக்கு கல்யாண பண்ணுனவங்கன இப்ப நாசமா போயின்னு இருக்காங்க அதெல்லா பாத்து நானே சிரிச்சுனு இருக்கே இதுல எதுக்கு கல்யாணம் பண்ணி வாழ்ந்து கெட்டு
ம்ஹ்ம் அப்டிங்களா
அதேதா நம்ம உண்டு நம்ம வேல உண்டு அவள்தா
செரிங்க செரிங்க
ஆஹ் உங்களுக்கு எதுல மோஸ்ட்டா இன்ட்ரெஸ்ட் அதிக இப்ப டிராயிங்ஸ் மியூசிக்ஸ் அதெல்லா நீங்க நல்லா பண்ணுவீங்களா கிரியேட்டிவிட்டியா
ஆஹ் பண்ணிருக்கே ஆஹ் கோவிட் டைம்ல வந்து டிராயிங் நா நெறைய பண்ணுவே
உஹ்ம் அப்டியா ஓ அப்ப நீங்க நல்லா உங்களு பெயிண்டிங்கு இன்ட்ரெஸ்டட் இருக்குல
ஆஹ் ஆமா இருக்கு பண்ணுவ
ஓகே ஓகே எனக்கு மோஸ்ட்டா டிராயிங் நா என பண்ணியிருக்கே ஒரு சின்ன ஃபண் பண்ணிருக்கே அது சொல்றே ஒரு கத மாதிரி சொல்றே நீங்க பேசுங்க பேசுங்க
சொல்லுங்களே
நான் சொல்ட்டா ஒரு சிக்ஸ்த் செவன்த்லா படிக்கு போது நா படிச்ச ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்போ இந்த யாரோ ஒரு பேட்ச் அவங்க ஒரு ஒரு ஏபோர்ஷீட் மாரி குடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க வர ங்க அப்டி சொல்லி குடுத்துடாங்க அப்போ எனக்கு அவங்க குடுத்த ஏஃபோர் ஷீட்ட வந்து ஒரு பேடுல வச்சு வரஞ்ச அந்த பேட்ல மிக்கி மவுஸ் இருந்துச்சு அந்த மிக்கி மவுச மிக்கி மவுஸ் மாரியே வரஞ்சுட்டே அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சுர்ய அய்யய்யோ நம்ம எவ்வளோ பெரிய டிராயிங் டயகிராம்லா போட்டு பெரிய ஆர்டிஸ்டா வந்துரூவோ இந்த படத்துலலா சொல்லுவாங்கல்ல அந்த மாரி நம்ம பெரிய ஆளா வந்துருவோம் போலயே அப்டின்னு சொல்லிட்டு அது ஒரு மிக்கிமவ்ஷ் வரஞ்சது அவ்வளவு ஒரு சந்தோஷமா நா நெனச்ச செம்ம டயகராம் அப்டின்னு நெனச்சு நானே பத்தரமா வச்சுட்டே அவங்கிட்ட கொடுக்கவே இல்ல இந்த மாரிலா நா நெறய பண்ணிருக்கே இது இதோட ஃபண்ணு என்ன பண்ணிருக்கே ஒரு போட்டி என்னன்னா ஸ்கூல்ல தா எக்ஸிபிஷன் அப்போ டய இது பண்ணு டயகிராம் போடுற எக்ஸிபிஷன் ஆஹ் சரின்னு சொல்ட்டு எல்லாருமே வந்து நேச்சர வரயணு நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு சூ சூரியன் சூரியன் பக்கத்ல ரெண்டு காக்கா பறக்கு அவளோதா எனக் நேச்சர் தெரியு அப்போ வந்து நா ரொம்ப ஃபோன் வேற இல்ல என்ட்ட ஃபோன் வந்து நா அப்பல்லா யூஸ் பண்ணதில்ல ஸ்கூல் படிக்கும்போதெல்லா ஆனாலு எப்டி எனக்கு யூஸ் பண்ணு அந்த தத்துவ அறிவுலா எனக்கு இல்ல சேரி நம்பளே வொரையுவோ ஒரு நீர்வீழ்ச்சி பண்லா அப்டி சொல்ட்டு கல்லு கல்லா ஒடஞ்சி நீர்வீழ்ச்சி அது என்ன பண்ணு குடுக்குனு எல்லாரு என்ன பண்ணாங்க சார்ட் இப்ப எக்ஸிபிஷன்னா என்ன ஒரு சார்ட்ல வரைஞ்சி குடுப் பாங்க நா என்ன பண்ட்ட ஏ ஃபோர் ஷீட் லதா வரைவாங்கன்ட்டு ஏ ஃபோர் சீட்ட எடுத்து உக்காந்து வரைஞ்சு கலர்லா அடிச்சு மூணு பீரியடா உக்காந்து தே தே தேன் பண்ணிட்ருக்க அதுக்கப்புறோ எடுத்துட்டு போனா சாட்டுன்ட்டாங்க டீசன்ட்டா மடிச்சு
ம் ஆக மொத்த ஸ்கூல் டேஸ்ல நல்லா வந்து ஃபன் பண்ணிருக்கிங்க
ஆமா அப்றோ வீட்ல வந்து என்னா இவ்ளோ நல்லா வரைஞ்சிருக்கே இத குடுக்கலியானம் போது இல்ல இது வந்து சாம்பிள் மெயின் பிச்சர் சூப்பரா குடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ட்டு குடுக்கவே இல்ல வந்துட்ட இப்டியே நெறையா சொதப்பிருக்கே அப்டியே வாழ்க்க ய ஓட்டிருக்க
நம்ம இந்தளவுக்குலா காமெடிலா பண்றதா இல்ல நம்ம கொஞ்ச டீச ன்ட்டா இருப்போ
ஓ அப்டி சொல்றிங்க நா வந்து கொய்ட்டா இருப்ப பயங்கர கொய்ட்டு எனக்கு பேஸ்ச்சி வராது ஸ்கூல் டேஸ்லலா சம கொய்ட் அமைதியா இருப்பே என்ன சொன்னாலு அப்டியா அ சேரி ம் ம் அது மட்டுதா ஆனா இப்பதா நறைய பேச ஆரம்பிக்கிற
ஓகே உங்கள பாத்தா வந்து தெர்லங்க எனக்கு எப்டி சொல்றது கொய்ட்டான ஆளு அந்த மாரிலா எனக்கு தெரிய சுத்தமா தெரிய்ல எனக்கு
ஐயோ நீங்க வேற நாலா ஸ்கூல்டே அ சொல்லுங்க சொல்லுங்க
நீங் நல்லா பேச்சு அடிக்கிறீங்க
ஐயோ நா இந்த மார்லா நா பேஸ்வே மாட் ஸ்கூல் டேஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே ஒரு பெஞ்சு ஓரத்ல ஒரு படிக்கிற பொண்ணு மாரி ரெட்ட ஜட போட் பே பே பேன் ஃபுக்க வெச் சிடு சொல்ல சொல்ல நோட்ஸ்லா எடுத்துட்டு அந்த மார்லா பண்ணிர்க்க அனா இந்த வெறி கொண்டுலா படிப்பாங்களா அந்த மாரி ஆள்ளா நா பண்ணிருக்க நறிய
அப்பு நீங்க படிப்சா
அப்டியு சொல்ல முடியாது கொஞ்சோ சுமாரா தா படிச்சுட்ருந்த ஃபிப்த் வரிக்குலா எனக்கு அவ்ள்வா படிக்கணும்ன்ற நாலேஜ் எல்லா இல்ல ஒரு ஃப்ளோல எதோ சுத்திட்டு அப்டடே இருந்த அதுக்கப்புற வந்து ஃபிப்த் துக்கு அப்றோ ஒரு ஸ்டோரி வந்தது லைஃப் வந்து டோனிங் பாயிண்ட் வரும்ல அப்டி எனக்கு ஒரு டோனிங் பாயிண்ட் வந்தது அப்பதா நா படிக்கிணு அப்டின்ன பண்ணனு அப்டின்டு யோசிச்சே அது வந்து படிப்புக்கு ஒரு டோனிங் பாயிண்ட் வந்தது இப்ப லைஃப்கு ஒரு டோனிங் பாயிண்ட் வர மாட்டிது நானு சுத்தி சுத்தி பாக்குற எங்கனா பாயிண்ட் இருக்கா பா புள்ளி வச்ச எடல்லா கோலம் போட்லான் பாத்தா எல்லான் கோனலா போது அது தா ரொம்ப கஷ்டமா போது ம் ம் நடகத்தே நடகட்டு சொல்லுங்க
இல்ல ரொம்ப கஷ்டங்க
அதேதா செரி உடுங்க கடவுள் குடுக்கத்த ஏத்துக்க வேண்டியதா நடக்கத்தே நடக்கட்டு அப்டின்னு
ஓகே அக்சப்ட் பண்ணிக்கிறீங்களா
அக்சப்ட் பண்றதோட உம் வேறதா பண்லா ம் ஆ ஓவர்கம் பண்ணி தானங்க ஆகணு
ஓகே நீங்க லைஃப்னா இதுதா ஏத்துக்கிறீங்க வேற ஒன்னுல்ல
அ அதுல ஓவர்கம் தா எல்லாமே
சேரிங்க செரிங்க அப்றம் வேற எதாவது இருக்கா
வேற ஓகேதாங்க நா வன் ஒரு ஈவினிங்கா ஒரு கமிட்மெண்ட் இருக்கு கமிட்மெண்டுக்கு போயிடுவே போய் டெலா வர ஆகிடு டைம் ஆகி
அப்டிங்களா ம் செரிங்க செரிங்க எனக்கு இன்னிக்கு எந்த வேலயு இல்லங்க ஃப்ரீயா இருக்குணு சாப்புட்ணு தூங்குணு இது மட்டுந்தா மைண்ட்ல இருக்கு எனக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்குணுமா வெளியே போலான் தா நெனச்ச குமுல்ல போக முடியாத ஒர் சூழ்நெல வந்துச்சு என்ன பண்ண முடியு சோ அனால ஓகே வீட்லே இருந்துக்லா அப்டின் சொல்ட்டு வீ ட்லே இருக்க
புரியுதுங்க புரியுதுங்க புரியுது உம் அப்டியா செரிதா செரிதா
செரிங்க எனக்கும் சாப்ட்டுற டைம் வந்திச்சு நா போய் சாப்புட்ற
ஆ சாப்டு நீ உம் சேரிங்க பாத்து பத்ரோ பாய்
சேரிங்குங்க பாய் பாய்
அஹ் பாய்